வணக்கம் தோழி
நல்லாருக்கிங்ளா
ஆ இருக்க தோழி ஆ உங்களோட ஓய்வு நேரங்கள எந்த மாதிரி பயன்படுத்திகிட்ருக்கிங்க
அ நா இப்போ கொழந்தை அனுப்பனத்துக்கு அப்பறோ அதுக்கு உள்ள ஓய்வு நேரத்த பத்தி தான நீங்க கேக்கறிங்க
ஆமா சரியா சொன்னிங்க நம்ம காலையில எழுந்திருச்சோன்ன நம்ம வீட்ல இருக்கறவங்களுக்கு காலை உணவு இப்ப குழந்தைங்கள பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புறதுக்கான முயற்சிகள்னு இப்டியே நம்மளோட நேரம் போயிடுது அடுத்ததா பாத்திங்கனா அந்த அதுக்கு அடுத்தப்பட்ட நேரத்துல நமக்கு ஒரு ஓய்வு நேரம் இருக்குல்ல அத நம்ம வழ க்கம் போலா டி வி பாக்கறது படுத்து தூங்கறது இந்த மாதிரி நம்ம செலவிடறத விட எதாவுது ஒரு பயனுள்ள வகையில நா மாத்திக்கலா அப்டின்னு ஒரு நினைக்கிறே இத பத்தி சில விஷயங்கள நம்ம ரெண்டு பேரு கலந்துரையாடுனா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கு இல்லையா நமக்கு பயனுள்ளதாகவு இருக்கணு அதே நேர க்துல நம்ள போட்டு நம்ப ரொம்ப கஷ்டப்படுக்காத மாதிரி இருக்கணு அப்டின்னு நா நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா ஆ இத பத்தி நம்ம பேசுறதுக்கு ஓ ஒரு நல்ல விஷயம தான் ஏன்னா இப்ப நீ நான் இ ஓய்வு நேரத்துல இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் அப்பிடின்றத சொன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு செயல் கெடைக்கும் அப்பிடின்னு நெனைக்கிறேன் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற நேர த்தாங்க இல்ல ஓய்வு நேரத்துல நீங்களும் அத பயன்படுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கணோ அப்பிடி நெனைக்கறே
ஆ செரியா சொன்னீங்க
ஆ இப்ப பாத்தீங்கன்னா நான் கொழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அப்பிடின்னாக்கா காலையில பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிருவேன் அதுக்கப்பறம் நம் வீட்டு வேலை அப்பிடின்னு பாத்தீங்கன்னா வீட்டு வேலை அதுக்கப்பறம் நமக்கு செரியா இருக்கும் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்பறம் நான் இப்போ துணி தெப்பேன் இப்ப மிஷின் வச்சிருக்கேன் வீட்ல மிஷின் வச்சு துணி தெப்பே
ஓ தையல் சொன்னீங்களா ரொம்பவே செரியா சொன்னீங்க நானும் கூட தையலை பத்திதான் முழுமையாங்கிற பேசாம்னு நெனைச்சிட்டு இருந்தேன் எனக்கு நான் வந்து ஆ சில வருடங்களுக்கு முன்பே தையல் கத்துக்கிட்டேன் ஆ ஓய்வு நேரத்துல நான் வீட்ல இருக்க துணிங்களை தக்கறது நம்ம வீட்ல இருக்க சின்ன சின்ன ஆ தனியா இருக்கிற துணிங்களை எடுத்து தச்சு பாக்குறது அப்பிடி பழக்கப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஓரளவுக்கு நல்லா தெக்கிற மாரிதான் வந்திருக்கன்னு நனைக்கிறேன் இப்ப நான் ஆடைகள் எல்லாம் தைக்கிறேன் அது கூட நல்ல பழக்கம் தான்னு நீங்க சொல்றீங்க அப்ப தானே
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப வீட்ல இப்ப நமக்கு ஓய்வு நேரம் இருக்கும் பொழுது அந்த நேரத்த வீணடிக்காம இப்ப அதுல இருந்து நம்ம வருமானம் எப்பிடி பாக்கலாம் அப்பிடின்றத வீட்ல இருந்தபடியே நம்ம மற்றவங்களை போய் எந்த அமௌண்ட எந்த பணமும் எதிர்பார்க்காம ஒரு தையல கத் த்துக்கிட்டோம் அப்பிடின்னாக்கா நமக்கு ஒரு நாளைக்கான வருமானத்தை வெயில்ல எங்கேயும் போகாமையும் வீட்டு குள்ளயே இருந்தபடியும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஒரு அனுபவமா இருக்கும் அப்பிடின்னு நெனைக்கிறே ஆ இப்ப துணியெல்லாம் நம்ம வந்து மத்தவங்கள நம்ம துணியே ம த்தவங்களிட்ட கொடுத்து நம்ம வந்து தச்சிக்காம நம்ம நம்மளே அத ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்
சரியா சொன்னீங்க நமக்குமே கைத்தொழிலா ஒரு தையல் இருக்கும் போது நம்ம ஓய்வு நேரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வீணடிக்கிறதவிட அந்த இடைப்ப நமக்கு உய ஏப்பட்ட நேரத்தை நமக்கான ஒரு பயனுள்ளதான் மாத்திக்கிட்டு நமக்கான ஒரு சம்பாத்தியம் பாக்குறது நல்ல விஷயம தான் நானுமே எனக்கு தையல்ல சில சில சந்தேகங்கள் இருந்தது இந்த காலகட்டத்துல நம்ம முன்னாடி மாதிரி ஒரு தையல் கத்துக்கணும்னா நம்ம வெளியில போய் போய் அலைய வேண்டும் இப்ப நிறைய சமூக வலைதளங்கள்லையும் ச சரி ஆஹ் தொலைபேசியில பல ஊடகங்கள்லயே நம்ம தையல் சந்தேகமோ அது எல்லாமே நம்ம கத்துக்கற நிலையில தான் இருக்கும் ஆஹ் நானுமே அந்த மாதிரிதான் கத்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம நானாவே ஒரு துணியை எடுத்து அதை நறுக்கி தைச்சுட்டு நம்ம சுயமா தைக்கும் போது நமக்கு சந்தேகங்கள் லாம் வருதுட்ட அதை தொலைபேசியில் உள்ள ஊடகங்கள் வ இல்லையா இல்ல எனக்கு அருகில் ஒரு கைல இருக்காங்க அவங்களுக்கு போய் அந்த மாதிரி கேட்டு நான் நல்லாவே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன்னு
ஆஹ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொற துணி தைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதுக்கான நம்ம வாங்கக்கூடிய அந்த நூலா இருக்கட்டும் இல்ல அந்த மிஷினுக்கான அஹ் பொருளா இருக்கட்டும் எடுக்கக்கூடிய துணியா இருக்கட்டும் நம்ம வந்து இப்ப ஒரு ஒர் கட அப்படின்னு நம்மவந்து பிக்ஸ் பண்ணிக்கும் நம்ம பக்கத்துல ஒரு கடைக்கு பத்து கட ஏறி எறங்கி பாக்கனும் எந்த எடத் நமக்குதவிட தரமாவும் இருக்கணும் குறைவாவவும் இருக்கணும் நம்ம மத்தவங்களுக்கு தச்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் மன திருப்தி இருக்கணும் நம்மளுக்கும் மனதிருப்தி இருக்கணும் ஓ நமக்கு இது இன்னைக்கு பார்த்த வேலைக்கான கூலி இது போதுமானது அப்படின்ற மனதிருப்தி நமக்கு இருக்கனுஅதே மாரி கர் வர கஸ் கஸ்டமர் ஆஹ் மனதிருப்தி இருக்கணும் அப்பதான் நமக்கு திரும்பவும் மீண்டும் மீண்டும் வாடிக்கையாளர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அவங்களுக்கு நல்ல விதமாவும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம குறைந்த அளவில் தரமாகவும் நூலைபார்த்து நம்ம தயிச்சு தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்
ரொம்பவே சரியா சொன்னீங்க நம்ம வீட்டுல இருக்குதான் தைக்கும் அப்படிங்கறிறதுனால ஏன்னா நமக்கு மட்டும் தச்சுக்காம நமக்கு வர சின்ன சின்ன வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம தச்சு கொடுக்கலாம் நீங்க அந்த மாதிரி மூல பொருட்கள் தேர்வுங்கறிறது ரொம்ப முக்கியமான உண் நம்ம தரமற்ற பொருட்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும் போது அது வாடிக்கையர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் நமக்கும் அவ பேர உண்டாக்கும் அதனால என்னபன்ன தரமான பொருட்கள தேர்ந்தெடுக்ற இங்க சொன்னமாரி பல கடைல ஏறி எறங்னாலும் தரமான பொருட்களே கடைக்கும் அது நம்ப நிலைக்கு நம்பக்கு எப்டி கட்டுபடியா தரமான பொருட்கள தாங்கி நா பயன்படுத்ற இது நம்ம ஓய்வுநேரத்ல செய்ய முடியாத நம்மளோட பெரிய அளவு நம்ம விரிவுபடுத்த முடியலனாலும் சிறய அளவுல நமக்கு தெரி்ஞ்ச நண்பர்கள் இல்ல ஒரு இந்த காலத்தீங்கன்னாண்ணு கத்துட்டோம் இல்ல நம்ம விருப்பம் பண்றோம் ஒரு சமூக ஊடகங்கள்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்ல ஒரு அறிவிப்பு வைக்கிற மாதிரி வச்சா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சுருதானே அந்த மாதிரி வச்சு நான் சின்ன சின்ன ஒரு ஆர்ட்ஸ் எல்லாம் வாங்கி நானுமே பன்லானுதா நினைக்ற அதற்கான முயர்ச்சிகளுமே முன்வக்ற சரிதான
மிக சரியா சொன்னீங்க இப்போ நம்ம ஒரு தையல் தைக்கிறோம் அப்படிங்கும்பழுது ஏதோது ஒரு விசேஷ நாட்கள்ல இப்போ ஒரு ஒருத்தங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு ஒரு ஆஃபர் பரைஸ்ல செஞ்சி தரலா அதாவது மிக விலை குறைந்த அளவுக்கு அ நம்பளே நல்லா டிஸ் இப்ப பாத்தம்னா துணியோட அழகுப்படுத்துதல் மற்றும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த செலவுளையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவங்க வந்து இப்ப ஒரு கல்யானங்கபொழுது இப்ப அவுங்க நம்ம அனிஞ்சிருக்ர ஆடைய பத்தி இது எங்க தச்சிங்க அப்டினு அவுங்கள பத் சேர்க்கும்போது அவங்க ஒரு பத்து பேர்ட சொல்லும் பொழுது நம்மளுடைய தொழில் வளம் இன்னும் அதிகமாக வரும் அதனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் த தையலை பொறுத்தளவு மிக தெளிவாக செயல்படணும்
ரொம்பவே சரியா சொன்னீங்க அந்த நுணுக்கங்களை ரொம்ப கவனமா கையாண்டோம்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கட்டும் அந்த் அந்த தையல் தைக்கும் போது ஒரு பெண்களுக்கான நல்லா உதாரணமா ஒரு ஜாக்கெட் எல்லாம் தைக்கும் போது அதுல உள்ள மணி வேலைப்படுகள் வடிவமைப்பு டிசைன்ஸ் எல்லாம் நுணுக்கமா செய்யும் போது இப்போ ஒருத்தருக்கு தச்சு கொடுக்குறோம் அப்டில்லேன்னா நம்பலே நம்பல மாடலா நனச்சி ஒரு ஒரு தச்சு நம்ப போடும்போது நம்பல பாத்து எங்க தச்சிங்கன்னு கேக்கும்போது சொல்ரிங்க
கண்டிப்பா கண்டிப்பா அம் இப்ப அதனால நமக்கு வாடிக்கையாளர்கள் இன்னு அதிகமா வருவாங்க அப்டின்னு நா சொல்ரே இப்ப நம்ம நார்மலா ஒரு இடத்துக்கு போரோம் இப்போ பெண்கள் அப்டினாவே மற்ற வங்க என்ன அணிஞ்சிருக்காங்க அப்டின்றத நம்ம மெய்னா பாப்போம் அதுமட்டு இல்லாம இப்ப வீட்ல இருந்தபடியே பாத்திங்கனா அந்த வளையல் அதெல்லாம் கூட நிறைய பேர் செய்யறாங்க சோ அதுவும் நான் செய்வேன் இப்ப அ இப்ப நம்ம ஒரு பெருசா ஒன்னு செலவுபன்னபோரதுகடையாது இப்ப தையல பொருத்தளவு அதுக்கு நூல் மெட்டிரியல் என்ன யூஸ் பன்ரோமோ அதே தா ஒரு டஜன் வளயல வாய்ன்ட் வந்து அந்த வளையல் மேல அதே நூல போட்டு அதுக்கு மேல சேம் இந்த தையளுக்கு பயன்படுத்துற அந்தக் மணி மெட்டிரியல் அதே தா நம்ப வளையலுக்கு பயன்படுத்தப் ரோம் சோ இதனால நமக்கு வந்து நமக்கு டபுள் பா டபுள் பெனிஃட் அபடின்றத விட பொது பாக்கறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க பிளவுஸுக்கு அந்த ஜாக்கெட்டுக்கு மேட்சா இருக்கும் அந்த வலையில் சோ அந்த மாதிரியும் கூட நம்ம செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்
இப்ப நீங்க சொன்னது எனக்கு மிக அருமையான ஒரு அறிவுரையா எனக்கு ஓய்வு நேரத்தை எப்டி பயன்படுத்தலானா அனா பாருங்க ஒரு தையல்ல ஆரம்பிச்சி இப்ப தையலோட வளையல் வடிவமைப்புங்றது தனி தொழில் கிடையாது அந்த தையலுக்கு வாங்ற அதே நூலை தான் பயன்படுத்துறோம் அதே மணிகளை தான் பயன்படுத்துறோம் அந்த புடவைக்கு அந்த ஜாக்கெட் ஆ அந்த வலைய நம் சேத்து வைக்கும்போது நமக்கு இரட்டை லாபம் கிடைக்கும் ங்கிற அளவுக்கு நீங்க என் சொல்றீங்க நீங்க சொல்றதுல்லாம் எனக்கு ஆர்வமாவே இரு அத ஒத்துக்கல இன்னமே வந்து மென்மேலு மெருகேத்திக்கணும் ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டுன்னா எனக்கு தையல் தைக்க தெரியும் ஒரு சாதாரண ஒரு ஜாக்கெட் தெக்க தெரியும் இல்ல ஒரு பாவாட சட்ட தெக்க தெரியும் அப்டினு இல்லாம அதுல எப்படி சிறந்த வடிவமைப்புகள கொண்டாறலாம் அத எப்படி வாடிக்கையாலர்கல கவராலம் அவங்க என்ன அழுகைகள கொடுத்தா எப்டி ஒர்க் இல்லாம இந்த விசியங்களா சொல்றது ரொம்பவே சரியா இருக்கு அதோடட்டு இல்லாம கா நேத் மேலாண்மைங்கிறது தையல்ல பொ ரொம்ப அவசியம்ல நம்மள ஓய்வு நேரத்துல தெக்கிறோம் ஒருத்தவங்ககிட்ட இந்த தேதியில இந்த நேரத்துல நம்ப திருப்பி தர்றோம் சரி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த வாக்குறுதியில கரெக்டா நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்ல அது ரொம்பவே அவசியம் தானே
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பாத்தோம் அப்டின்னாக்க இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து இப்ப கல்யாணம்னா இப்ப கல்யாண நாட்கள் அப்படிங்கறது ஒரு விசமான நாட்கள் அந்த அந்த மாதங்கள்ல மட்டும்தான் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த காதனி விழாவா இருக்கட்டும் மற்ற விசேஷ நாட்களா இருக்கட்டும் ஆஹ் அந்த மாறி நாட்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அந்தந்த நாட்கள் தனியா ஒரு ஒரு செயல்பாட்ல இருக்கு ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நேரங்கள நம்ம கொஞ்சம் வீட்டு வேலைகளை சீக்கிரம் முடிச்சிட்டு குழந்தைகளை சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம நேரங்கள கொஞ்சம் ஒதுக்கிக்கணும் ஒதுக்கிக்கிட்டு இப்ப நம்ம வந்து ம்ம் ஓய்வு நேரத்துல தானே நம்ம அதுக்கு போய் செய்ய போறோம் நம்ம போய் எக்ஸ்ட்ரா போயிட்டு நம்ம வெளியில வேல பாக்க போறது கெடையாது ஓய்வு நேரத்துல நம்ம வேலை பாக்க போறோம் அதனால எந்த அளவுக்கு சீக்கிரம் நம்ம வேலைகளை வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு நம்ம இதுல ஒரு இதுல ஒரு வருமானம் மற்றவர்களை எதிர்பார்க்காம நமக்கு ஒரு வருமானம் கெடைக்குதா கொஞ்சம் சிரமப்படும் முன்னுக்கு வர்றதுக்கு வழி என்ன அப்டின்றத பாக்கலா அப்பிடி நா நெனைக்கறே
ரொம்பவே சரியா சொல்லிருக்கீங்க நீங்க கொடுத்த அறிவுரைகள் எல்லா எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு என்னோட குழப்பங்களுக்கு ஒரு தீர்வா இருக்குன்னு நினைக்கிறே ஆனா ஓய்வு நேரத்துல தினம் தின ஒரே மாதிரி செலவழிக்காம தையல்ங்கிறது நமக்கு தெரியுதுங்கிறதுதுனால நமக்கு எந்த விஷய ஆர்வமா இருக்கோ அதே நமக்கு பயனுள்ளதா மாத்திக்கறதுக்கான அறிவுரைகளை நீங்க கொடுத்துருக்கீங்க நிச்சயமா நானே இத கடைபிடிப்ப உங்க எனக்கு மேலு சந்தேக இருந்தாலுமே நா உங்கள்ட்ட சில விளக்கங்கள கேட்டுக்கறே அவ்வப்போது
கண்டிப்பா பா கண்டிப்பா நீங்க எப்ப வேணாலு எனக்கு நீங்க கால் பண்ணலா